ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் சே என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மா உக்கான்ருக்குறோ நீங்க என்ன பண்ட்டு இருக்குறீங்க
நாங்கெல்லா சும்மாதாங்க இருக்கோ பேசிட்டு ஏதாவது பேசலா அப்டின்னு ஆ என்ன பண்ணிட்ருக்கா கான் என்ன பண்ணிட்ருக்கா
கான் இந்தா விளையாடின் இருக்குறா
ம்
மதியோ இந்து விளையாடினே இருந்தா தூங்கவே இல்ல இப்ப விளையாடினு இருக்றா
ஆ சரி சரி சேரி சேரிங்க வேற என்ன பா சமையல் பண்ணீங்க
சமையல் இன்னைக்கு பீர்கங்கா பொறீயல்லு
ஆ
வெந்திய கீர போட்டு சாதோ ரசோ
ம் சேரி சேரிங்க ஆ நா வந்து இன்னைக்கி என்ன பண்ண அ வெறு சாம்பார் மட்டுந்தாங்க வச்ச வெண்டக்கா பொரியல் பண்ணிட்டு வெறு சாம்பார் வச்ச ட்டோ இப்ப ராத்திரிக்கி மறுபடியு ஏதாவது ம் டிஃபன் செய்யணு செட்னி இந்த மாரி எல்லா செய்யணு
ம்
ம்
மொத நைட்டுக்கு டிஃபன் செய்ணு
ஆ ஆமா ச என்னேரமு கிச்சன்லயே செய்ற மாரி சரியா போது அது ம்
கிச்சன்ல தா வேலயே எப்யு
நாளைக்கு பங்ளூர் கெளம்புறோ நாங்க
ம்ம்
ம் காலையிலயே கிலம்புரோ ஆ எங்க தங்கச்சி வராங்க அ ஞாயத்திக்கிழம நைட்டு அ வராங்க அதனால நாங்க நாளைக்கே காலையிலயே கிளம்புறோ நாங்க போயிட்டு ஒரு வாரம் அங்க இருந்துட்டு அ அதுக்கப்புறமா தா வாரனாங்க
சேரி சேரி
நீங்க எங்கேயு போகலையா
நாங்க எங்கையு போல
ஆ
நீங்க வந்தப்போ போன் பண்ணுங்க வரோம் நாங்க
ஆ சேரி சேரி
ம்.. உங்க தங்கச்சிய கேட்டதா சொல்லுங்க அவங்க பசங்கள கேட்டதா சொல்லுங்க.
சொல்றேன் சொல்றேன் அவங்களே வந்து போன் பண்ணுவாங்க இல்ல வந்தா ரெண்டு நாள் தா இருக்கறே அப்டின்னு சொன்னாங்க அவங்களு இங்க இன்னொரு வந்தா ரெ ஐயோ வந்தா ரெண்டு நாள் இருக்கறேன்னு சொன்னாங்க ம் பாப்போங்க அப்ப கலந்து பேசனா பேசலா ம் அது வரயு பாப்பாவும் கார்னியு இருப்பாங்களா
இல்ல இல்ல அவங்க நாளைக்கு கிளம்புறாங்க நாளைக்கு நாலு அன்னைக்கு கிளம்புறாங்க த்தான் இருந்தாங்க அவங்க ஏதோ வேலைன்னு போனோ அப்டின்றங்க
ஆ ஆ ஆ சேரி சார்
ஆறு மாசம் ஆயிடு அவங்கரு
சேரி சேரி கொழந்த ஏதாவது பேசுறான்னா
ம் பேசுறா பேசுறா
ம் ம் பசி எடுத்தா கேக்றது இந்த மாதிரில்லா
பசி எடுத்து பசி எடுத்தா கேக்கறது இல் அழுவுற பசி எடுத்தா கேக்கறது இல்ல எதனாலு சாப் ஊட்னா எதுக்கு சாப்றான் பால் குடிக்கிறா
ஆ ஆ சேரி சேரி
அழகா கடவுள் பக்தி கடவுள் கூப்புறா கடவுள் ஜேஜி ஜேஜி அவு அம்மா அத்த தாத்தா
இங்க பழக் கமா
அங்க கூட இருக்குது இருக்குது அவங்க வீட்டு கட்ட கூட இருக்குது அங்கெல்லாம் கூப்னு போக மாட்டோ ப அவங்க எல்லா வீட்டுல வெளியிலதா உக்கார வச்சு விளையாட வைப்பாங்க
அப்டியா சேரி சரிங்மா ம் ம் அக்கா ஏதாவது போன் பண்ணாங்களா
போன் பண்ணல நானு ஏன் பண்ணியிருந்தே அவங்க எங்க போனு எடுக்கறதில்ல
ஆ நா அதுக்குதா அன்னைக்கு அன்னைக்கு அதுக்குதா நா கேட்டது நா போன் பண்ணி எத்தனை உங்களுக்கு நா ஏற்கனவே ஒருராட்டி சொன்னே நா போன் பண்ணா எடுக்கல அப்டின்னு ம்
போன் பண்ணா எடுக்கறது இல்ல எங்க பிஸி பொறந்த நாளைக்குதா போன் பண்ணிருந்தா வர சொல்லி ஃபோன் பண்ணா அப்போ சரி வரல எங்கயோ போயிட்டு இருந்தாங்களா
ம் ம் ம்
செரி இப்போ வீடியோ கால் பண்ணு அப்டின்னு சொன்னா அப்போ பண்ணி பேசணு அவ்ளோதா பேசுறதுக்கு கூட ஒரே நீர் சத்தோ அப்பறமா எங்க வச்சிட்டாங்க
ம் ம் ம் பசங்க இங்கயே இருக்காங்களா
பசங்க இல்ல அங்கயே இருக்குறாங்களா
ஆ ம்
இன்னு வந்துல்ல அவுங்க எங்க வர்றாங்க அங்கயேதா இருக்கறது
ம் அம்மா இருந்தா அன்னக்கி போய் வெளாங்கா எல்லா எடுத்துன்னு வந்து குடுத்தாங்கோ அக்கா குடுத்தாங்கன்ட்டுதா பூ எல்லா கூட பாதி பூ இங்கயே குடுத்துட்டு போனாங்கோ ம் எல்லா அதெல்லா போட்டு நாங்க காலேல அஞ்சி மணிக்கே கெளம்பலான்னு பாத்துன்னு இருக்கோ
ஆ நா மாங்காப்பா கொஞ்சோ போட்டு வச்சே கவர்ல இன்னக்கி நாளைக்கி குடுத்தனுப்பலான்னு
ம் அதா காலேலயே ஒரு அஞ்சி மணிக்கே கெளம்பலான்னு பாத்துன்னுருக்குறோ அஞ்சி எப்டி என்று ஆமா ஆமா இல்ல இல்ல அம்மா அப்பா நானு இவரு கார்ல தா போயின்னுருக்கோ
ம்
ம் அரிசி மூட்டல்லா கொஞ்சோ போட்டுன்னு போனு அத போ பச்சரிசி கொஞ்சோ புழுங்கள் அரிசி கேஸ் வேணு மெயினா அங்க கேஸ் இல்ல ஆ தங்கச்சி வந்ததுக்கு அப் பறமாதா கே ஓய் சி பண்ணதுக்கப்பறமாதா கேஸ் தர்றேன்னு சொன்னாங்க அதனால அவுங்க வர் ற வரைக்கு அவுங்க வந்தா கே ஓய் சி பண்ணா எப்ப தர்றாங்கன்னு தெரியாது அதனால அவுங்க வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் எல்லா எடுத்துன்னு போய் வச்சிக்கலான்ட்டு
சேரி சேரி நாளைக்கி நைட் வர்றாங்களா
ஆமா ஆமா நாளைக்கி இல்ல ஞாயித்துக்கெழம நைட்டு்
நீங்க நாளைக்கி காலேல கெளம்புறீங்க
காலேல கெளம்பி போனா டிஃபனுக்கு ஏதாவது போடணுன்னாலு வீட்லயே அரைச்சிக்கணு ஆ அதெல்லா செய்யறதுக்கு கரெக்டா இருக்கு டைம் அப்டின்ட்டு நாங்க ஒரு நாள் முன்னாடியே போட்டாச்சி அவுங்க மாமியார் ஞாயித்துகெழம மத்தியானமா கெளம்பி வர்றாங்களா நாங்க ஒரு நாள் முன்னாடியே கெளம்பி போலா அப்டின்னு போயின்னு இருக்குறோ இன்னு வீட் ல இல்லாதது பொருள் ஏதாவது பொய்யி அங்க கடேல வாங்கிக்கலா இன்னு கலக்கா கொட் ட இது நல்லா இல்ல ம் அதுக்கு அதெல்லா வாங்கனு
துரு மாரி இருந்தாக்கா நானு வந்துருப்பே நீங்க ஒரு வாரோ இருப்பே அப்டின்றீங்களே
உஹ்ம்
சரி போம் போது போகம் போது போலா இதுக்கு முன்னே ஒரு முற கூட்டீங்க நானு வரல போம்போது அவங்க ஊருக்கு போம்போதுன்னா வரலா
ம் ம் அதா அதா அப்போ வேணுன்னா வாங்க ம்
ம் ம் ம் அப்ப போம் போது பாக்கலா ஊருக்கு கெளம்பி வரும்போது ஃபோன் பண்ணுங்கோ நா அதுக்குள்ள மாங்காப்ப இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கிறே நானு
ஆ ஆ எப்டியு இருவத்தி இருவத்தி எட்டா தேதிக்கு மேலதா இங்க வராங்கோ ஊருக்கு
ம் சரி சரி இந்த காலேல இன்னு ஓ அஞ்சு மணிக்குண்ணா அதுக்குள்ள ஆகுறதுல சரியாபோய்ந்திருக்கோ நா போனே பண்ணல
லும் நீங்க இந்த வாட்டி திருவண்ணாமலை போறீங்களா
திருவண்ணாமலை இல்ல போல
ம் சேரி சேரி நாங்க அதுக்கும் போலான்னு பாத்துன்னு இருக்குறோ.
இங்க இருக்கற கோவிலுக்கே போய் வரலா
ம் ம் சேரி சேரி அதா நாங்
இப்ப திருவண்ணாமலைக்கு அங்கே பெங்களூர்ல இருந்து அப்டியே போறீங்களா
இல்ல இல்ல நாங்க வந்துறோ வந்தா வியாழக்கிழம வந்துடுறோ இல்லன்னா சனிக்கிழம அந்த மாரி வந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புரோ ம்
எப்போ இது கிரிவலோ
இருவத்தி எட்டாம் தேதி
ம் சேரி சேரி
அப்போ கிளம்பி போறோ ம் ம் ஒரு மூணு வாட்டியாவது ஆமா ஆமா பஸ்ல தா போலாம் அப்டின்
ம்
ஒரு மூணு வாட்டியாவது போய் சுத்திட்டு வரலா அப்டின்னு ஒரு வாட்டி தான ஆயிருக்குது. அப்டின்னு ஒரு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தர்லா இல்ல இல்ல நா அங்க தனியா போலா அப்டின்னு இருக்கோ
ம்ஹூ
ம் நா எதுக்கு அவுங்களா ஆமா ஆமா ம்
சரி சரி சரி பாக்றே
ஆ ஆ சேர் சேரி அதா அங்யே இருந்து காலையில சாமி தரிஷ்னம் கூட பாத்துக்கலா அதுக்கு மத்தியானமா இங்க ஒரு மணிக்கு அப்டி சாப் விட்டு கெளம்பிட்டா அங்க போங்காட்டியு ஏழு மணி அப்டி ஆகு அதுக்கப்பறமா நம்ம சுத்திட்டு ஆ வெடிகாலையில சாமி தரிஷனம் பண்ணிண்டா
ஏங்க ஏழு மணிக்கு அங்க போயிட்ட முண்ணா ஏழு மணி தர்சனம் பாத்துன்னு பத்து மணிக்கு அப்டி வெலி வந்துட்டு வந்தமுனா கூட பதினோரு மணிக்கு அப்டி கிரிலம் ஸ்டார்ட் பண்ணா நாலு மணி மூணு மணிக்கு ஆய்டுது
ஆமா ஆமா இது இது நல்லா தா வருது இவு இவுங்க என்ன சொன்னாங்கன்னா ஆ ஆ நம்பு இப்ப நைட் சுத்திட்டு காலையில சாமி பாத்துனு வரலா அப்டினு சொன்னாங்க
அப்டி கூட பண்லா இப்டிய போன ஒடனே நம்ம தர்சனம் பாத்துனே கிரிவலோ நைட்ல தானே கிரிவலோ நைட்ல பாத்துட்டு காலைல ஒடனே பஸ் ஏறிட்டா நேர வந்துலா நம்ம மத்தியத்துக்கெல்லா
ம் ம் அதா சொல்லி பாக்றோ முஞ்சா அந்த மாரி பண்றோ இல்லன்னா எங்க தங்கச்சி அங்க இருந்தா அப்டியே பச்சம்மா கோயில் கூட பாத்துன்னு வந்துரலா அப்டினு ரொம்ப நாளாச்சு போய்ட்டு அதுக்கு அதுக்கு அப்டியே ஒ என்னவோ எப்டி எப்டி மாறுன்னு தெரில
அங்கேந்து கிட்டதானே அப்றோ எதுக்கு இங்க வர்றது
ம் ம் அந்தா அந்தா அதுங்காட்யு அவுங்க அங்க இருந்தாங்கன் நா பரவால்ல அவுங்க இல்லன்னா அதுக்கு சொல்ற ம் அதுக்கேத்த மாரி பாத்துனு வர்லா அப்டினு ம்
என்ன ஒரு வாரோன்னாக்கா அவ்ளோதா இன்னோ இன்னக்கி பத்தொம்போது நாளக்கி இருவது வாரோன்னா இருவத்தி எட்டாந்தேதிக்கு சரியா போய்ட்து
எதா அதா ம் என்னவோ அங்கருந்து தூரோ யாரு இல்ல யாரு நடக்க மாட்டன்றாங்க அவ்ளோ தூரல்லா இப்பல்லா நடக்கு முடுயுற்து இல்ல அப்டின்ட்டாங்க அப்பால்லா அதுனால நானு இவ மட்டுந்தா ஆ முடியர்து இல்லமா அவுளோ தூரல்லா இப்ப நடக்குது கா மாட்டந்து அப்டின்னாங்கோ
ம் ம் அவுங்க வேன்னா கார்ல சுத்தின் வரட்டு தரிஷ்னோ பாத்துன்னு
ம் ம் என்மோ பாக்கலா மூணாவது வாட்டி போகும்போது வேன்ன எல்லாரு போன்னா போதுனு
ம் ம்
ம் இப்ப என்னாத்துக்கு வானானு ம் ஹயோ சேரிங்க ம் நம்ம மறுப்டியு கலந்து பேஸ்வோ
ம் சரி கரெக்ட்டுங்ளா ம் கரிம்